ஹலோ வணக்கம் தோழி கேக்குதுங்களா
நா பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆஹ் கேக்குது தோழி நீ உங்களுக்கு கேக்குதா
ஆஹ் எனக்கு தெளிவா கேக்குது தோழி நலமா இருக்கீங்களா சாப்ட்டீங்களா
நலம் தோழி நீங்க நலமா இருக்கீங்ளா
ஆஹ் நானு நலமா இருக்கே தோழி சாப்ட்டீங்களா என்ன தலைப்பு பத்தி பேசலா தோழி தலைப்பு ஏதாவது சொல்றீங்களா உங்களுக்கு எதுவு சொல்லணு தோண்ணா சொல்லுங்க
உம் ம் ம் எங்காவது வெளில போனுனா எங்க போலா தோழி இப்போ இருக்குற வெயிலுக்கு பசங்களுக்கு லீவ் வேற இருக்கு ஆஹ் செரி எங்காவது போலா அப்டின் பாத்தா எங்க போறதுனே தெரில உங்குளுக்கு ஏதாது எது ஐடியா இருக்குனா சொல்லுங்க தோழி
இப்ப இருக்கிற நேரத்துல நீங்க கண்டிப்பா போகணு அப்டின்னா குளிர் பிரதேசங்கள் தா போணு உதாரணமா சொல்லணுனா கொடைக்கானல் ஊட்டி இந்த மாரிதா தோழி போலா ஏன்னா வெயில் வந் துட்டு அதிகமா இருக்குல்ல
ஆமா தோழி
அதனால நீங்க இந்த மாதிரி எடங்களுக்கு போனீங்கன்னா கொஞ்சோ அ வெயில் கொஞ்சோ தனிஞ்ச எடங்களா போனீன்னா போனீங்கன்னா கொஞ்சோ நல்லா இருக்கூ தோழி
ஓகே ஓகே தோழி நீங்க போனீங்ளா தோழி
நா இந்த லீவுக்கு எங்கயுமே போகல தோழி ஆ ம் சொல்ல போனா லீவே முடிய போது இல்லயா
ஆம்மா ஆம்மா
புல்லா வீடு வீடு விட்டோம்னா கொஞ்சோ கடைகளுக்கு ஏதாவ்து போணுனா போறது அதயு வுட்டுட்டோனா கோயிலுக்கு போறது இப்படியே லீவு எல்லாமே போய்டிச்சி தோழி
ஓ அப்டியா எங்காவது போக வேண்டிதான ஏன்னா இப்போ இருக்கிற டைம்ல செரிங் நம்ம இ அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சோ நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆ இருக்கூ உள்ள
போய்ருக்கலா இன்னமுந்தா ஒரு அஞ்சாறு நாள் லீவ் இருக்கு ஏதாவ்து ப்ளான் பண்ணி போகணு தோழி போற மாரி இருந்தா கொஞ்சோ கிட்டயே போய்ட்டு வந்துட்டோனா வந்துட்டோம்னா தேவலான் தோனுது இப்பல்லா லாங்க் டிராவல் பண்றதுலெல்லா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இல்லாம பேய்ருச்சு தோழி சும்மா ஒரு நல்லா பேயிட்டு வர்ற மாரி இருந்தா போறல போலாந்தா வீட்லயு கேட்டப்ப நா சொல்லிருக்கே தோழி நீங்க எங்கயு போனீங்களா
ஆ நா ஊட்டிக்கி தா போன தோழி இப்போ இருக்குற வெயிலுக்கு போன மறுபடியு எங்கயாவ்து போலா தங்கச்சி எல்லா வந்திருக்காங்க வீட்டுக்கு பசங்கள கூப்ட்டுட் டு ஊட்டிக்கு போய்ட்டு வந்துட்டோ போ ரன் போன வாரத்துக்கு முன்னாடி வாரத்துக்கு போய்ட்டு வந் தோ சேரி இப்போ மறுபடியு எங்காது போலா அப்போ அவ இல்ல இப்போ பசங்கலெல்லா கூப்டுட்டு வந்திருக் க்கா சேரி எங்கயாவ்து போலா அப்டின் பாத்தா எங்க சுத்தி சுத்தி அந்த ஊட்டி கொடைக்கானல் தா போறாங்க வேற எங்க போலா அப்டின் பாத்தா இதுதா எனக்கு தெரில சேரி உங்களுக்கு ஏதாவ்து தெரிஞ்சா எங்காவ்து கேட்டுக்லா எங்காவ்து போய் புதுசா ட்ரை பண்லா போகலாம் அப்டின்னு கேட்டன் தோழி உங்க கிட்ட
ஓகே தோழி எனக்கும் சடனா ஞாபகம் வர்றது ஊ எனக்கூ சடனா ஞாபகம் வர்றது து பாத்தீங்கன்னா இந்த ஊட்டி கொடைக்கானல்லா ஞயாபகம் வருது குற்றாலம் வேன்னா போகலாமே தோழி இந்த வெயில் டைம் ல
ஆ கரெக்டா சொல்லிங்க தோழி குற்றாலம் போலால்ல எங்கயாவ்து நம்ம தண்ணியா இருந்தா கொஞ்ச நல்லா இருக்கும் ஏன்னா இந்த இருக்குற வெயிலுக்கு கொஞ்சோ தண்ணிலயே இருக்கணும் போல இருக்கு தோழி
ம் ஆமா தோழி அதனால குற்றாலம் போற மாத் திரி ஐடியாஸ் எதுவு வீட்ல கேட்டு பாருங்க குற்றாலம் போறது நல்லா இருக்குன் சொன்னாங்கன்னா ட்ரிப் போயிட்டு வாங்க குற்றாலம் போறது ரொம்ப நாள்ல்லா ஆகாது ஒரு ரெண்டு நாள்ளயே போயிட்டு வந்தரலா தோழி நா பேசுற உங்களுக்கு தெளிவா கேக்குதா தோழி தோழி தொடர்ந்து பேசலா லைன்லதா இருக்கீங்க தொடர்ந்து பேசுங்க தோழி தோழி கேக்குதா உங்களுக்கு தோழி தொடர்ந்து பேசுங்க அது மட்டு இல்லாம வேற என்னென்னல்லா பண்ணலா